வணக்கம் தோழி கேக்குதுங்ளா நா பேசுறது உம் சரிங்க தோழி இப்ப வந்து எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கங் தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப சிறு வயதுல வந்து சில உணவுகள் எல்லாமே வந்து நம்ம சாப்ட்டுருப்போ இப்ப வந்து நம்ப பள்ளிகூடத்துக்கு போம்போதும் சரி ஆஹ் ஒரு தேன் மிட்டாய் ஆகட்டும் கம்பரக்கட் ஆகட்டும் அதுக்கப்புறோ வந்துட்டு வித்தியாச வித்தியாசமா வந்து சில காலங்கள வந்துட்டு நம் க அந்த மிட்டாய்கள் எல்லா ஒரு ரு நடுவுல காணாம போயிரு நம்ம வந்து சரி கொஞ்சோ பெருசானதுக்கப்றோ நம்ம வந்து நம்ம தேடி பாக்லா அப்டினு வந் பாத்தம்னா அந்த மாரி மிட்டாய் வந்து நம்ம சின்ன வயசுல சாப்டதோட ச சரி அதுக்கப்பறோ வந்து திருப்பி வந் தா அந்த மிட்டாய்கலெல்லா கெடைக்காது அந்த மாரி நீங்க பள்ளி பருவத்துக்கு போகு போது அந்த மாரி என்னென்ன மிட் டாய்கள் வந்து நீங்க வாங்கி சாப்புடுவீங்க அது எத்தன ரூபாய்க்கு விக்கு அ அத வந்து இப்ப நீங்க எதாவது தேடி சாப்டதுண்டா அந்த மாதிரி விவரங்கள் சொல்லுங்க தோழி கேப்போ
கண்டிப்பா தோழி இப்போ நா ஸ்கூலுக்கு போம்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்பல்லா வந்துட்டு ஒரு சாக்லேட் அம்பது காஸ்கு நால்னானு சொல்லுவாங்க இருவத்தஞ்சு காஸ்கு அந்த மாதிரில்லா கூட கெடச்சிருக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு கெடச்சிருக்கு இப்பவு ஒருப ஒரு ரூபாய்க்கெல்லா சாக்லேட் கெடைக்குது பட் இ ருந்தாலுமே நாங்க அந்த டைம்ல வந்துட்டு அம்பது காஸ்கெல்லா சாக்லேட் வாங்கிருக்கோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் மிட்டாய் நீங்க் சொன்ன மாதிரி தேன் மிட்டாய் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு இதுனே சொல்லலா எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஒரு தின்பண்டம்னே சொல்லலா அது வந்துட்டு நா வாங்கி சாப்டுவோ அதுக்கப் ப்றோ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தேங்கா பர்ஃபீன்னு சொல்டு ஒண்ணு சொல்லுவாங்க கடைலலா சின்ன சின்ன அந்த ஆஹ் மளிகை கடைலா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போற வழில ஒரு கட இருக்கு ஒரு அண்ணாச்சி கட இருக்கு அந்த கடைல்லா வந்து தேங்கா பர்ஃபின்னு சொல்டு அந்த தேங்கா பிஸ்கெட் தா அனா வந்துட்டு தேங்கா பர்ஃபி அப்டின்ற மாரி சொல்லுவாங்க அத வந்து வாங்கி சாப்டுவோ அது ரொம்ப நல்லா இருக்கொ எனக்கு ரொம்ப டேஸ்ட் இன்னு கூட இவ்ளோ வருஷோ கழிச்சு கூட அது அப்டியே ம மைண்ட்ல ஞாபக இருக்கு அப்டின்னு சொல்லா அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு புளிப்பு மிட்டாய்னு சொல்லுவாங்க அந்த ஒரு புளிப்பி மிட்டாயு எனக்கு ரொம்ப புடிக்கு அதுக்கப்றோ மேங்கோ பைட் சாக்லேட் வந்து இப்பவு கெடைக்குது பட் இருந்தாலு அப்ப வந்துட்டு இன்னு ஃபேமஸா இருந்துச்சு அந்த மேங்கோ பைட்னாலே வந்துட்டு வாங்கி சாப்புட்றது அப்டின்ற மாதிரி ஒரு சாக்லேட்டுனு சொல்லலா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்ச சாக்லேட் அப்டின்னு சொல்லா அந்த மாரி நெறைய வகையான வந்துட்டு சாக்லேட்டு நா மெயினா வந்து ஸ்கூல்ல வந்துட்டு அங்கு கேன்டீன்ல வாங்கி சாப்புட்றது வந்து இந்த எக் பஃப் வாங்கி சாப்டுவோ அதுக்கப்றோ வந்துட்டு வெஜ் பஃப் வாங்கி சாப்டுவோ அந்த மாதிரி விஷயங்கள்லா வந்துட்டு காஸ் சேத்து வெச்சு வீட்ல குடுக்கற்த பாக்கெட் மணி எடுத்து வச்சு இந்த மாத் த்றி வாங்கி சாப்டதெல்லா ஞாபகம் இருக்கு இந்த மாதிரிதா இந்த தேன் மிட்டாய் தா எனக்கு இருக்கற்லெயே ரொம்ப புடிச்ச ஒரு தின்பண்டம்னு சொல்லாத வாங்கி வந்துட்டு நெறைய சாப்ட்ருக்கோ பட் இப்போ கெடைக்கறதெல்லா வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட்ல இருக்க மாட்டேங்க்து பட் இருந்தாலு அப்ப கெடைச்சது வந்துட்டு அவ் வ்ளோ ஒரு இனிமையா இருக்கொ சாப்பட்றதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டு நல்லா இருக்கொ அப்டின்னு சொல்லலா இதெல்லா தா வாங்குவோ அப்ப வந்துட்டு நாங்க கடைலலா போய் வாங்குபோது இந்த தி ஆஹ் னு தேங்கா வந்து பீஸ் மாரி போட்டு குடுப்பாங்க அத வந்து தேங்கா அதுக்கு எதோ சொல்வாங்க எனக்கு பேரு நியாபகோல்ல அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வர் சொல்வாங்க அ அதெல்லா வந்துட்டு கெடைக்கு வெறு முன்ன இப்ப எல்லா வந்துட்டு நம் ஒரு தேங்கா தானே வாங்குவோ முழு தேங்கா மாரி வாங்குவோ ஆனா வந்து ஆஹ் தேங்கா பத்தனு சொல்லுவாங்க நெனைக்குற ஆஹ் நம்ம வந்து இப்போ கடைக்கி போனோனா ஒ ரு முழு தேங்கா தா வாங்கிட்டு வருவோ இல்லையா ஆனா வந்துட்டு அந்த காலத்துல எப்டின்னா கடைக்கு போய் ஒரு தேங்கா பத்த வாங்கிட்டு வா அப்போதக்கி வேணுன்றத மட்டு தேங்கா பத்த வாங்கிட்டு வான ஒரு ஒருபாயாக்கு ரெண்ட்ருபாய்க்கு கடைல வந்துட்டு ஒரு தேங்கா பத்த கட் பண்ணி வெச்சிருப்பாங்க அது வந்து தோல் எல்லா இ ல்லாம வெறுந்தன் தேங்கா மட்டு அத வந்துட்டு வாங்கிட்டு வர் சொல்லுவாங்க நன் கடைல போய் வாங்கிட்டு வந்தெல்லா அம்மாக்கு குடுத்துருக்கே அந்த மாரில்லா ஞாபகங்கள் இருக்கு அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு கெடைக்கிற மாரி விஷயங்கள்லா அந்த காலத்துல கெடச்சது பட் நீங்க குடுங்க அப்டின்னு சொன்னாலே வந்து பாத்தா கடைல சிரிப்பாங்க அந்த மாரிலா கெடைக்கறதுக்குல்லா வாய்ப்பே இல்ல ஒரு தேங்கா முழுசாவே வந்துட்டு நம்ம வாங்கி தா ஆகணு இல்ன்னா ஒரு கேஜ் ஜி ஒரு கிலோ தேங்கா அது துதா கடைல போய் வாங்க முடிது அந்த மாதிரி காலங்கள் மா ற மாற நெறைய விஷயங்களு மாறிடுச்சு அப்டின்னு சொல்லலா அவங்க்ளோட இத நினைவுகள பகிர்ந்துக்
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாதிரிதா வந் து அப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா தேன் மிட்டாய் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆசை சாக்லேட்டுனு ஒன்னு இருக் கு அந்த சாக்லேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்லாறு இருக்கு அது வந்து காலைல என்னோட சகோதரன் வந்து அப் ப்போ நா வந்து அப்பொதா பொறந்துருந்தே நெனைக்குறே பிறந்து ஒரு ஒரு வய்சு ரெண்டு வய்ச் இருக்கு என்ன வீட்ல விட்டுட்டு போய்டுவங்க அப்ப வந்து அம்மா ச் சொல்லிட்டு போயிருவாங்க இந்த மாரி அண்ணனச் ஸ்கூல்லவிட்டு வந்துற பாப்பா நீ அமைதியா இரு கனொ அப்டிங்கிற மாரி என்ன தொட்டுல்ல போட்டுட்டு போயிருவாங்க நானும்மா அது சரின்னு கேட்டு அமைதியா இருந்துப்பேணாமா அதுக்கப்றோ வந்துட்டு அண்ணனுக்கு போம்போது ஒரு ரூபாய்க்கு இல்ல அம்பது பைசாக்கோ வந்துட்டு ஆசை சாக்லேட் தா வாங்கி குடுப்பாங்க. அது வந்து கொண்டு போவாரு கொண்டு போய்ட்டு திருப்பி வந்து சாய்ங்கால வரு ஸ்கூல் முடிச்சு எல்லா வரும்போது கதவு தொரந்த உடனே வந்து நா தொட்டில வந்து ஆட்டுவே நாம எனக்கு வந்து தெரியுமாம வந்துட்டாங்க அப்டின்னு சொல்லிடு அப்போ சாய்ங்காலொ வந்த ஒட்னே அண்ணனுக்கு காலைல வாங்கி கொடுத்த அந்த ஆசை சாக்லட வந்து அப்படியே பத்ரமா வெச்சு மற்ற கெழந்தைங்கள்லா சாப்டம்போது கூட இவரு சாப்டாம அ பத்ரமா வெச்சு கொண்டு வந்து எனக்கு குடுப்பாராமா அப்போ வந்து அவரு ரெண்டாவது ஒன்னாவது அந்த மாரி தா படிச்சுடு இருந்தாரு அந்த மாரி சமயத்துல கொண்டு வந்து குடுப்பாராமா நானு தொட்டில்ல இருந்து என்ன எறக்கி விட்டா எடுத்து சம்ளங்கால் போட்டு ஒக் வந்து அந்த வ சாக்லேட் கவர் வந்து எனக்கு பிரிக்க தெரியாதுங்க்ளாமா அப்ப வந்து கொண்டாங்க பாப்பா நா பிரி தரே அப்டின்னு சொல்லி பிரிச்சு வந்து எனக்கு குடுப்பாராமா நா வந்து சாப்படுவோனாமா அப்போ வந்து என்னோட் ஒரு ஒரு வயசுலேயே வந்து என்னோட சாக்லேட் பயணம் வந் து தொடர்ந்துருச்சு அப்பத்துல இருந்தே வந்து பத் தீங்கன்னா இப்பவூ வந்து போயிட்டேதா இருக்கு அப்போ நெறைய என்னதா வித விதமா வந்து சாக்லேட்கள் வந்து சாப்பிட்டாலும் அந்த ஆசை சாக்லேட் எல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வரைக்கூ தா அந்த அதோட அந்த சாப் ஒரு இது வந்து இருக்கு நாம பெருசானதுக்கப்றோ அது தேடுனா அவங்க வந்து என்ன சொன்னாங்க இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அ என்னோட அம்மா வீட்டுலருந்து இங்க நாங்க வந்து எங்க அத்தை வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்துட்டு ஒரு கடை இருக்கு அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ம் அங்க அங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் சாக்லேட் எல்லா இருக்கூ அந்த கடை பேரே வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் சாக்லேட் தா அந்த கடையில செரின்னு சொல்லிட்டு போன மாசோ சென்ற மாசோ வந்துட்டு என்னோட கணவர் நிப்பாட்டி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு அவரு ஃபோன் பேசிட்ருந்தாரு அப்போ நா அந்த சேல் பண்ற அந்த ஆண்ட்டி கிட்ட கேட்டே ஆசை சாக்லட்லா வரதில்லையா அப் அப்டின்னு கேக்கும்போது அதையல்லா வந்து ஆ உற்பத்தி பண்றதே நிப்பாட்டி ரெண்டு வருஷம் கிட்ட ஆச்சு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க ஆனா அந்த கடையில வந்து சிகரெட் சாக்லேட் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆ அப்பளம் மாதிரி ஒன்னு சாஃப்டா ஒன்னு இருக்குமே அந்த இது இருக்கு அதுக்கப்றோ வந்து இன்னூ பபுள் விடுறது ஆப் வெல்லாம நாத் றைய இருந்துச்சு அதுக்கப்றோ புளிப்பு அ அந்த ஜேம் மாரி ஒன்னு இருக்கூ அது இருந்துது புளிப்பு மிட்டாய் இருந்துது சீரக மிட்டாய் இருந்துது சீரக மிட்டாயல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கூ அஞ்சு ரூவாய்க்கு வந்து நறைய கிடைக்கூ அது வாங்கி நா சாப்டுவே ஆ அந்த மாத் நெறைய்ய வகையான சாக்லேட் எல்லாம இருந்துது அப்ப பாத்தது டிக்டாக் இருந்துது இப்பல்லா டிக் டாக் வருதா என்னன்னு தெர்ல டிக்டாக் இருந்துது அதுக்கப்றோ வந்து இந்த ம் மாங்காவ வந்து இந்த ஷீட் மாரி போட்டு அவங்க வெப்பாங்க அது ஒரு ரெண்டு மூணு ஷீட்ருக்கூ அது ஒரு ஒரூவ் அப்டிங்கிற மாரி அந்த டைம்ல வித்துட்டு இருந்தாங்க அது அதுக்கப்றோ மாங் காவ வந்து பாத் தீங்கன்னா அறுத்து அது வந்து மொளகா தூளு எல்லாமே போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு பேக்கெட்ல ஒருவா அப்போ வந்து பேக்கெட்டு நா வந்து அப்ப ஒரு நாலாவது அஞ்சாவது படிச்சுட்ருந்தேன் அப்ப வந்து நா ஸ்கூல் விட்ட ஒடனே ஒரு பொட்டி கட இருக்கூ அந்த பொட்டிக்கடையில தா போய் எல்லாமே வாங்குவோ அப்படில்லா இருந்துருக்கோ அ இப்பவூ வந்து அது இருக்கு அந்த நெல்லிக்கா வந்து அந்த மொளகாத்தூளு உப்பு தண்ணியல்லா போட்டு ஊற வச்சு பாக்கெட்ல போட்டு வெப்பாங்க அது எல்லாமே அந்தக் கடையில இருந்துது சில விஷயங்கள் வந்து இல்ல சில விஷயங்கள் ஆனா இருந்துது அப்ப வந்து அந்த அந்த காலகட்டத்துல சாப்ட மிட்டாய் அது அதோட தா அதுக்கப்றோ வந்து வரல ஆ அந்த மாதிரி ஒரு இதா இருந்துது மத்தபடி என்னன்ன எனக்கு பிடிக்குமோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டே செரி அப்டின்னு சொல்லிட்டு அது அப்போ இப் போ வாங்கியுமே வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஐட்டோ வாங்கின மாரி இருந்துச்சு இருந்தாலு வந்து ரேட்டு வந்து ஒரு எரநூரூபாக்குள்ள அந்த மாதிரி தா வந்தது செரிப் பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு ஆ எனக்கு என்னன்ன பிடிக்குமோ என்னன்ன வந்து சின்ன வயசுல விரும்பி சாப்டேனோ அது எல்லாமே சில சிலதை கெடைக்குது சிலது வந்து கெடைக்க மாட்டேங்குது அந்த மாரி இருந்துது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கூ அது வந்து பத்தாம் வகுப்புல அது வந்து பாத் தீங்னா ஒன்னு பத்து ரூவா அப்பவே ஆ பத்தாம் வகுப்பும்போது நா ரெண்டாயிரத்தி ஒரு பதினே பதினேழு பதனாறு பதனாறு சமயத்துல அந்த மாரி டைம்ல வந்து பாத்தீங்னா ஒரு ஸ்ப்ரே மாரி மிட்டாய் ஆபோசிட்ல ஒரு ஸ்னேஷ்னரி இருக்கூ ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இரு கூ இருந்தாலூ ஸ்கூல் விடுற டைம்ல் ஒரு பத்து நிமிஷோ பிரேக்குன்னு விட்ருவாங்க அப்போ பசங்கல்லாமே வந்து வித்யாசமா வாங்கி சாப்டுட்ருந்தாங்க என்னடா அப்டின்னு சொல்லிட்டு பாத்தா அது வந்து ஸ் ப்ரே மிட்டாய் மாரியாமா எப்டினா ஸ்ப்ரே மாரிதா இருக்குங்ளாமா அத எடுத்து நம்ம வாயில அடிச்சுக்கணுமாமா பி இனிக்குமாமா இப்டி எல்லாமே அங்க ஒ ஆ மிட்டாய் வந்து வித்தியாசமா இருந்துது என்னடா இது அப்டின்டுருந்துது அதுக்கப்றோ லிப்ஸ்டிக் மிட்டாய் நல்லாருக்கூ அது வந்து சின்ன வயசுல இருக்கூ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு தோழி இப்பல்லா வந்து பாத்தீங்னா அது தேடினாலு கெடைக்க மாட்டேங்குது அது அவ்ளோதா அந்தந்த காலகட்டத்துல நம்ம அத ரசிச்சுக்கணுமாட்ருக்கு
ஆமா ஆசை சாக்லேட் நீங்க சொன்ன மாரி எனக்கு பேர்தா மறந்து போச்சு ஆனா வந்துட்டு நாங்களூ வாங்கி சாப்டுருக்கோ ஆ அதுக்கு ‌ நீங்க சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆசை சாக்லேட் எல்லா இருந்துச்சு அதே மாரி அந்த மாங்காவு அந்த அந்த மாங்கா கெடையாது அந்த மாம்பழம் அந்த டேஸ்ட் தா வரூ அது ஒரு ஷீட்டு மாரி இருக் கூ அது வந்து இப்பவூ கெடைக்குது நியூட்ரிபா ஏதோ ஒ ரு பேர்ல வருது நெனைக்குறே அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அது ரொம்ப புடிக் யாது அப்டே கடிச்சு கடிச்சு சாப்பிடறதுக்கு அதே வந்துட்டு இப்ப நெறைய டிஃப்ரெண்ட் பிளேவர் லல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அதுவு வந்துட்டு கெடைக்குது அப்டின் நெனைக்கிறே இந்த மாதிரி ந றிய விஷயங்கள் இந்த புளிப்பு மிட்டாயி அதுக்கப்புறோ வந்துட்டு அந்த அ சோம்பா சீரகம் சாக்லேட் அதுவு வந்துட்டு இப்ப கூட அதுவு கெடைக்குது அது வந்து சாப்ட்டதுக்கு அப்புறோ வந்துட்டு கொஞ்சூண்ட் எடுத்து வாய்லெ போட்டா ஜீரணமாகு அப்டீன் சொல்வாங்க அந்த சாக்லேட்டுமே இப்போ கெடைக்குது அப்டின் நெனைக்கிறே இந்த மாரி நெறைய சாக்லேட்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்ச சாக்லேட் அப்டின் சொன்னா வந்துட்டு அந்த சின்ன வயசுல மில்கி பார் ரொம்ப புடிக்கு அது எப்ப நா சொல்றேன்னா டூத் தௌசண்ஸ்ல இருக்கோன் நெனைக்கிறே மில்கி பாருன்ற சாக் கிலேட் எனக்கு அப்டியே உயிரு அவ்ளோ வாங்கி நாங்க வாங்கி சாப்ட்டுக்கிட்டே இருப்போ இன்னமு அந்த சாக்லேட் ருக்கு பட் இருந்தாலுமே அந்த ஒய்ட் சாக்லேட்டு நார்மல் பிரவுன விட எனக்கு அந்த ஒயிட் சாக்லேட்ல அந்த மில்கி பார் வந்து ரொம்ப புடிக்கு அது என்ன ஆன எத அச்சீவ்மெண்ட் பண்ணாலு வேத டவ் எ என்ன ஒரு நல்ல ஒரு மார்க் கெடுக்கிறனோ இல்லியோ அந்த மாரி எதா இருந்தாலுமே எங்க வீட்ல வந்துட்டு அந்த மில்கி பார் வாங்க் குடுப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் அப்டின் சொல்லா உங்களுக்கு அந்த மாரி பிடிச்ச சாக்லேட்டு நின் இப்ப ஏதா இருக்கா
இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நா எல்லாதையுமே சாப் புருவ தோழி இதுதானு குறிப்பிட்டு கெடையாது இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஸ் சுற்றுப்பயணம் வந்து போறதுனால இந்த ஹிம் ஆ ஊட்டி சாரி ம மலை பிரதேசோ வந்து போனோ அப்டின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் மேட் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி
ஓகே ஓகே நேரமும் ஆயிடுச்சுன் நெனைக்கிறே தோழி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாம் ரொம்ப நன்றி
நன்றி நன்றி